அலோ அலோ ஆ ஆ கேக்குதுங்ளா ஓகே ஓகே சிஸ்டர் முன்ன என்னன் தெர்லீங்க வாய்சே கேக்லேங்க க ட்டாய்ச்சி ஓகே
ஆமா ஃபஸ்ட்டு எதுமே க்ளியராவே இல்ல
ஆமாமாங்க
செரி செரிங்க என்ன பண்றீங்க சிஸ்டர்
சேரி ஓகே ஓகே பசங்க இன்னு வர்லைங்ளா பசங்க இன்னு வர்லைங்ளா ஸ்கூல் செரி ஸ்கூல்லந்து வரலைங்ளா ஓகே ஓகே வந்துட்டாங்ளா ஓகே ஓகேங்க
ஆ
பர்வால்லைங்க
ம் அப்றோ
செரி ம் சொல்லுங்க யார் யாரோ பேசுறாங் வேற வீட்டுக் பேஸ்டபாரியிருக்கு யாரு இல்லிங்
இல்லெல்ல இல்ல இது
சேரி சேரி சேரிங்க எ பையனு தூங்கிட்ருக்காங்க பிரச்சன இல்ல அப்டியே போய்ட்ருக்கு ம் முடிலேங்க எனக்குதா ரொம்ப கஷ்டமாருக்கு பாத்துட்டு தெனமு முடில ஓ இந்த பக்கோ ஒர்க்கொரு ப்ரெஷரு இவுங்க ஒரு பக் கோ வீட்ல ஒரு பக்கோ அவுங்க பண்ண முடிது என்ன முன்னல்லா ஜஸ் ட்லே போய்ச்சி எல்லா எக்ஸாம் எழுதி அந்த ப்ரெஷர்ல அவுங்ளு எது பண்ண முடிலங்க என்ன பண்றதுங்க
கேக்க
ம்மா என்ஜாயே பண்ண முட்லீங்க லைஃப்ஃபு இல்ல இல்லெல்ல சும்மா ஆன்லைன் ல்லே பாத்துட்ருக்காங்க ஆன்லைன்லே எதோ அ ஹாப் இருக்கு ஆப்லயே போட்டு பாக்கறாங்க
சேர் சேர் சேரி
போக ஆரம்பிச்சாங்க ஒரு ஒன் வீக் ஒரு ஒன் ஆர் டென் டென் டேஸா போவாங்கன் நெனைக்கிறே அதுக்கு முன்னாடியு வீட்லதா இருந்தாங்க இதுக்கு மேலேயு இருந்தா வேலைக்கு ஆவாதுன் சொல்லிட்டு கெளம்பிட்டாங்க ம் இன்ட எங்க வீட்ல விட்ற துக்கு பயோ எங்ளுக்கு கஷ்டமாருக்குங்க கொழந்தைய பாத்துக்க ஏற்கனவே எங்க பா ப்பாவ அவுங்க தா வள்த்து குட்த்தாங்க ரெண்டு வர்ஷோ மறுப்டியு இவனயு பாத்துக்கோங்கன் சொல்றதுக்கு அவ்ளுக்கு புடிக்கல எங்க வீட்டு சைடு அவுங்க வீட்டு சைடு தா எங்க வீட்டு சைடுல்லா விட மாட்டாங்க அதனால நாங்ளே பாத்துட்ருக்கோ ம்
ஆ
இன்னு கொஞ்ச நேரத்துல எழுந்தாங்ன்னா வீடே ரணகலமாய்டு ஆமாங்க ஆமா ஆமா ரொம்ப சுட்டி ஒரு நிம்ஷோ அமைதியா இருக்றது இல்லைங்க போய் எதா கதவ போய் டம்மு டம்மு டம்முனு இடிக்கிறது அப்டிதா பண்ணிட்ருக்கா ம்
ஆ செர் சே அது இப்ப சேட்ட அப்டித்தாருக்கு
ரொம்ப அதிகமா இருக்குங்க சே
நாங்கோ அ ஸ்கூல்கள் நொம்ப சே ட்ட பண்றவங்க ஸ்கூல்க் போயிட்டம்னா ரொம்ப அமைதி ஆய்டுவாங்க.
ம் ம் ம்.
ம்.
பாக்லா இருங்க என்ன பண்றான் தெரில எங்கள விடவே மாட்டன்றா எப்டி போவான்னு எனுக்கு பயமா இருக்கு.
ம் ம்.
ம் எ பொண்ணாது எங்கள விட்டு இருந்தா அதனால பிரச்சன இல்ல.
ம்.
அவுளு கொஞ்சொ அழுந்தா நெறையா அழுந்தா ஸ்கூல்கெல்லாம் போரும்போது இவ என்ன பண்றான் தெரிலீங்க பாத்தாதா தெரியு ம்.
ஆக்கு செட்டாய்டுவாங்க.
ம் ம் ம்.
அ என்ன எங்க அ என்ன பண்ணிருக்காரு உங்க பெட் அமைதியா இருக்காரு.
அ நா வெளிலியே போவுல அதுனால அமைதியா இருக்காரு வெளியில போனேன்னா அப்டியே அது கூடயே டைம் போய்டு அப்டியே.
ஆமாங்க நாங்கல்லா ஊருக்கு போணணும்னா ஊர்ல எல்லாமே இருக்கு வ் ஒ ஒ ஆடு லந்து மாடுலந்து நாயிலிந்து எல்லாமே இருக்குங்க ஊருக்கு போனா அததுக் கிட்ட கொஞ்சொ கொஞ்சொ நேரோ ஸ்பெண் பண்ணம்னா அந்த நாள் போறதே தெரியாதுங்க. பாஸ்ட்டா போயிடு அ மா இங்க மாங்கா தோப்புருக்கு. இந்த தோப்புக்கு போயிருவோ அ நல்லா இருக்கு சேட்டடே சண்டேனா சண்டேஸ்ல அங்க போயிட்டு நெறைய நாங்க பிரியாணி எல்லா சமைப்போ அங்க. எங்க அக்கா பசங்க எல்லார் சேந்து ஒரு பிரியாணி சமை ப்போ அது இதுல்லா ஒரு ஜாலியா இருக்கு நல்லா இருக்கு ஆனா இப்பதா அதெல்லா மிஸ் பண்ணிட்டோ. ஒரு ஒன் இயர்ஸ் ஒன் இயர் ஆவுதுங்க ஒன் இயரா ஒர் டூ இயர்ஸ் ஆவு. எல்லா ஃபேமிலிக்குள்ள நறைய ஒரு இது வந்துச்சுங்க பிரச்சன இந்த அ சொத்துனால கொஞ்சோ எல்லாம் ப்ராப்ளம் வந்து அதுக்கப்புறோ வந்து மே இப்போ அவுங்க அவுங்கவுங்க பா ட்டுக்கு ஏன்னா என்னான்ற மாரி போய்ட்டாங்க. எல்லா தனித்தனியா இருக்குறோ. ம் நாங்குளு இப்டி வந்துட்டோ. ம்ஹு போவோ ஊருக்கு அ எப்பயாவ்து அ நெக்ஸ்ட் வீக் ஒண்ணு இருக்குங் பங்க்ஷன் ஒண்ணு இரு து எங்க மச்சானோட அ ஒய்ஃபு அ அவுங்க சென்னைல அ வளகாப்பு இருக்கு அந்த பஃங்க்ஷன்க்குதா போணுங்க. ம். ஆமா அவுங்க சென்னைல தா ப பொண்ணு எடுத்துட்ருக்கா.
அ அவுங்க அங்யே இருக்காங்க அ முடில இங்க வந்து இருந்தாங்க நெறைய வாமிட்டிங்கி முடில பாத்துக்க முடிலன் சொல்லிட்டு அவுங்க அம்மாகிட்டியே அவுங்க போயிட்டாங்க அதுக்கப்றோ ம் அதுனால இப்பதாம் போவோங்க ம் ம் ம்.
அ உங்குளுக்கு ச சேட்டடே சண்டேஸ் லீவு சேட்டடே லீவுங்ளா எப்பிமே சேட்டடே லீவு
என்கில்லே அது போய்ட்டு மோஸ்ட்லி ஸ்டூடென்ட்ஸ் வரமாட்டாங்க ஆனா நாங்க சும்மா போய்ட்டு
சேட்டர்டே இருப்பிங்ளா?
ஆமா.
ஓ இன்ன பாவோ ப சின்னவ ஸ்கூல் பசங்களுக்கு சாஸ் சேட்டடே சண்டேஸ்ல லீவு
அதுதா கொடுமையா இருக்குது போங்க இந்த லா போன வாரங் கூட ஸ்கூல்லா லீவு கவர்மெண்ட் ஸ்கூல்லாங் கூட லீவு நாங்க போய் ஒ உட்காந்துட்டு இருந்த மாறி இருந்தது அந்த மாறி இருக்கு இல்ல மே மன்த் எங்களுக்கு வந்து லீவ் ன்னு சொல்லிட்டு இந்த தடவை இது பண்ணியிருந்தாங்க
இந்த ஊர்ல இருந்துங்களா ஓகே ஓகே பரவால்ல உ
அதுக்கு எங்க அத்தான்தா உங்களுகெல்லா லீவ் விட்டாங்க எங்களுகுல்லா லீவே விடல எங்களுக்கே எங்களுக்கே எப்பயாச்சு தா விடுவாங்க நீங்க வேற ஏன் காமெடி பண்ட்றி
அவருக்கென்ன லீவு அப்படியே லீவே இல்லையாம அவருக் அவரு ஃப்ரீயாதா இருக்காரு அது இதை விட ஃப்ரீயா எந்த ஒர்க் இருக்காதுங்க உண்மையிலே சம்பளத்த விடுங்க மத்தபடி பீஸ் ஃபுல்லா இருக்கலா நாங்க இன்னைக்கு எங்க வைஃப் இந்த லெவலுக்கு முடிக்க வச்சேன்னு காரணம்னா அது இந்த ஒர்க்கு தா வேற எந்த ஒர்க்கா இருந்தாலு என்னால வந்து ஃபேமிலிய பாத்துருக்க முடியுது முடிச்சிருப்போ ஆனா ஃபேமிலி கூட நா இருந்திருக்க மாட்டே இன்னைக்கு நா இதையு பாத்துட்டு அதையு பாத்துன்னா அது இந்த ஒர்க்கதா நா சொல்லுவேங்க உண்மையிலே ஃப்ரீயா உட்ருவாங்க எங்களெல்லா எதுமே கேட்க மாட்டாங்க உங்க ஒர்க்க முடிச்சுட்டு ங்க பாட்டுக்கு போங்க செய்ங்கன்னு ம்ம்